ஹலோ
சௌக்கியமா எப்டி இருக்கீங்க
ஆ நான் நல்லா இருக்கிறேன் நீங்க எப்டி இருக்கிறீங்க சாப்டீங்களா
ம் நானும் நல்லா இருக்கேன் இப்பதா சாப்பிட்டு வந்தேன் நீங்க சாப்டீங்ளா
ஆ நானு சாப்டேன்
என்னா சாப்டீங்க என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு
இன்னிக்கு எதும் ஸ்பெஷல் இல்லங்க வெள்ளிக்கெழம சனிக்கெழமமதா ஸ்பெஷலு
ம் எங்க வீட்லயே அவ்ளவா ஸ்பெசல் ஒன்னும் இல்ல சிக்கன் மட்டும்தா செஞ்சாங்க
அப்டிங்களா சேரி அப்பறமா எங்காச்சி டூருகீறு போனீங் லா நீங்க அந்த மா எங்க போனீங்க
நாளைக்கு இத நாளைக்கு போலான்னு சொல்லி ஜம்னா மாத்தூர் போலான்னு சொல்லி ஆமா பேசிட்டு இருந்தோ அங்க போனா அது ஒரு மல மேல இருக்கிற
உங்க பக்கத்துல கொஞ்சம் சவு சவுண்டா வருது கொ வெளிய வந்து பேசுங்க
சவுண்டு வருதா இந்த லவுட் ஸ்பீக்கர் விழுந்துருச்சி எப்டி எடுக்றதுனு தெர்ல
அப்டிங்களா
ஆமா இப்ப பரவால்லையா
ஆன் இப்போ பரவாயில்ல கொஞ்சோ நீங்க சத்தமா பேசுனாலே போதும் சொல்லுங்க
ம் அதா நாளைக்கு ஜம்னா மாத்தூர்க்கு போல போலான்னு சொல்லி ஜவ்வாதுமல
அப்டிங்களா சேரிங்
ம் அ நானு அது எங்க வீட்ல இருந்து செவன்டி எயிட் கிலோமீட்டர்ஸ் இருக்கும் ஆமா ப்பா ம் அங்க போயிட்டு சுத்திட்டு வரலாம்னு சொல்லி அதா கால்ல போய்டு அங்க போனா ஃபால்ஸ் இருக்கு ஆன் அப்பறமா போட்டிங் இருக்கு
அப்டிங்களா சரி
ஆமா நல்லா இருக்கு அங்க ஆ பார்க்குங்க எல்லாம் நெறைய இருக்கு ஒரு ஆறு எட்டு பார்க்குருக்கு
ஓ அப்டிங்களா
நல்லா சுத்தி பாக்கலாம் ஆமா நல்லா இருக்கும் அந்த ஸ்பாட் கூட ஜில்லான க்ளைமெட்டு தா நல்லா இருக்கும்
அப்டிங்களா சேரிங்க
இதுக்கு முன்னா நா பாண்டிச்சேரி போயிருந்தோம் பாண்டிச்சேரி போயி ஆமா ஆனா எங்க பிளான் வந்து ரெண்டு நாள் அதான் ஒரு நாலு வண்டியில மொத்தோ வந்து எட்டு பேர் ஒக்காந்துருந்தாங்க எட்டு பேர் போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் அப்போ இங்க காட்டு கார எல்லாம் ஓட்டு தெரியாது இப்ப தாவ கத்துக்கணு ஆ நாங்க வண்டியில போயிட்டு அங்க ஒரு மூணு நாள் இருக்க மாதிரி பிளான் பண்ணம்
டூ வீர்லர்லேயே போடுவீங்களா நீங்க எல்லாரு
ஆமா நாங்க டூ வீர்லர்லயே போயிட்டோம்
ஆ செரி
போயிட்டு அப்டியே ஒரு மூணு நாள் இருக்க மாதிரி பிளான் பண்ணோம் பாத்தா காசு வந்து யிதல் வந்துச்சு எங்க கிட்ட அதனால என்ன பண்றோனாக்கா ஒரு நாள் எக்ஸ்ட்டாவே உள்ளது அங்க என்ஜாய் பண்ணிட்டு இன்னொம் ரொம்ப இருக்கு
ரூம் எல்லா எடுத்தீங்களா
ம் ரூம்மல்லா எடுத்தோங்க ஆ ஒருத்தங்களுக்கு நானூத்தி நானூறு ரூபா நானூறு ரூபாய் என்னமோ சம்திங் ரூமு நல்லா இருச் ஏ சி ரூம் ஆ கிடைச்சது ரெண்டு நாளா அங்கேயே ரிசெர்வ் பண்ணிட்டோம் ஆரோபில் போனோம் அப்புறோமா பீச் போனோம் ஃப்ரெண்ட்ஸ் பார்லி போனோம் என்கையிங்க நா நல்லா இருந்துச்சான்
செரிங்க செரி
ம் அப்புறோ கேரளா போனு இன்னொரு வாட்டி
ஓ அப்டிங்க நல்லா ஊர் சுத்த இருக்கிறீங்க அப்ப சொல்லுங்க
ம் ஃபிரண்ட்ஸ்ங்க இங்க இருக்காங்களா
ஓ வருஷத்துக்கு ஒரு டைம் போவீங்களா இல்ல அடிக்கடி
இல்ல வருஷத்துக்கு ரெண்டு வாட்டிலா தூ தூரமா போவோ மிச்சப்படி எல்லா கிட்ட தா சுத்துவோம் ஹண்டர் கிலோமீட்டர்க்கு கிட்டயேதான் சுத்துவோம் இப்போ ஒரு பொங்கல் வருது பொங்கல் வந்தா ஜெனல்லவ் ஒக்கனாக்கல் போறோன்னு சொல்லி பிளான் வச்சிருந்தோம் ஒக்கனாக்கல் கால போயிட்டு ஒரு நைட்டுக்கா வர மாரி அங்கேயே நல்லா இருக்கானே அங்கேயே போயிட்டு சுட்டு வர மாதிரி பிளன் வச்சிருக்கோம் ஜனவரிக்கு இந்த மாதிரி இனமோ பிளான் வச்சிருந்தோம் அப்புறமா இத பெ பெங்களூர் போலான் சொல்லி பிளான் வச்சிருந்தோம் அது எப்ப போகன்னு தெரில ஆனா பிளான் பண்ணிட்டு இருக்கோம் திரும்பவும் கேரளா வா போலாம்னு சொல்லி இது பண்ணிருக்காங்க ஏன்னா கேரளா நல்லா இருந்துச்சு அங்க நூத்துக்கு மேற்பட்ட ஸ்பாட்ஸ் எல்லா இருக்கு
அப்டிங்களா செரிங்க செரிங்க
நாங்க வந்து அவ்வளவா சுத்துல என்ன ஒரு பத்து ஸ்பாட் பத்துருப்போம் அவள தான் நாங்க போயிட்டு இப்ப ரிடனு ரிடன் வாங்கி போயிட்டு திரும்பவு சுத்தி பாத்துட்டு வரலாம்னு சொல்லி ஒரு பிளான் வச்சிருந்தோம்
ஆ
அப்டியே பண்ணலாம்னு சொல்லி இருந்தான் திரும்பவு போயிட்டு கார்லே போயிட்டு கார்லே வந்தரலாம்னு நம்ம பிளான்
ஓ கார்ல போறீங்களா ஓ செரிங்க
ஆமா எங்க வீட்டுல கார் ஓட்ட தெரியு காரு இருக்கு எங்க வீட்டுல
செரிங்க செரிங்க
ம் அப்புறோ நீங்க எங்க எல்லா போனீங்க
அங்க வந்து நாங்க ஃபேமிலியா தான் போவோ நாங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கூட எல்லா போ மாட்டோ ஃபேமிலி தா போவோ ஃபேமிலியட போனா என்ன வந்து ஒ ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் இல்லைனா ஒ ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு துக்கு அப்டிதா போவோ அடிக்கடி எல்லா போ மாட்டோ அப்ப அடிக்கடி போ நான்னா ஒரு நாட்டு இங்க மெட்ராஸ் திருண்ணாமலை அந்த மாதிரிதா போவோம் டாமு
ஆ
சின்ன சின்னதா இருக்கிற ஊருக்கு மட்டுந்தா ஒரு நாள் போவோ இப்ப மூண் நாள் அஞ்சு நாள்னா கொஞ்சொ லேட்டா தா போவோ அது போனா கூட நம்ப இங்க நாகூரு நம்ம போன எடத்துக்கு தா திரும்ப திரும்ப போவோ அது அதே அதே பட்ஜட்ல தா இப்ப புதுசா இப்ப போனுன்னு மட்ட போன டைம் மட்டு்ந்தா ஒரு புது ஊருக்கு போனோ கொடைக்கானலுக்கு
ம் நாங்க அந்த மாதிரி பூஜிட்டு இருந்தோ விவசாயம் ஆள்இல்ல
கொடைக்கானலுக்கு
இல்ல இதுல எங்கயு போனது இல்ல ஆனா என் ஃப்ரெண்ட்ஸுங்க போயிருக்காங்க அப்பதா நா கேர்ளா போய்ருந்தது எங்க மாமா கூட நா கேர்ளா போயிட்டு வந்தங்க அப்ப கூடு ம் ம் திரும்பவும் போலான்னு சொல்லி பிளான் வச்சிருக்கோ பாக்கலானு சொல்லிதா
ம் ஊட்டிக்கி போய்ருக்கிறீங்களா
ம்ஹும் ஊட்டி போல ஆ இந்த வாட்டி வந்து நெக்ஸ்ட் டைம் போனா அதா மதுர மதுர ஆமா அந்த மதுர சைடு தா நெனைக்கிறே ஆ அப்பிடியா மைசூர் மைசூரு மைசூர் சைடு ஆ மைசூ போயிட்டு அப்டியே ஊட்டி போயிட்டு வால்பாற போயிட்டு
இப்ப எதோ இருக்குதாமே பாக்
ஆமா மே மைசூர் பேலஸ் இருக்கு
அ எங்க எங்க தாத்தா சொல்லுவாங்க பெங்களூர் போனா அதெல்லாம் பாக்கலாமா பக்கத்து பக்கத்துலதா அதெல்லா அப்டின் சொல்லுவாங்க
ஆமா அங்கே போனா ஊட்டி கூட கிட்டதா ஒரு நூத்தி அம்பது கிலோமீட்டர் அந்த மாதிரி ஆமா
அப்படிங்களா நாங்க வந்து சுத் சுத்திட்டு போனோ எப்படின்னா இங்கேந்து மொதல் வந்து நாகூர் போயிட்டோ நாகூர்ல இருந்து ராமேஸ்வரம் தூரோல்ல ராமேஸ்வரதுக்கு போயிட்டோ ராமேஸ்வரக்குல இருந்து தா நம்ம கொடைக்கானலுக்கே வந்தோ நாங்க வந்து நாகூர்லந்து கொடைக்கானல் போயிருந்தா கொஞ்சோ கிட்டேவா இருந்திருக்கூ நாங்க கொஞ்சொ சுத்திட்டு போனதால எங்களுக்கு டைமே பத்தல சுத்தறதுக்கு ஊரு
ம் அது எப்டினாக்கா
ட்ட போனாலே எவ்ளோ டைம் கெச்சா கூட பத்தாது
ஆமா நம்ம வந்து எவ்வளோவுள்ளவு டிராவல் பண்றோமோ அவளுக்கு அவ்ளோ வந்து ஃபுள்ளா ரெஸ்ட் எடுத்துட்டு அவுளோக்கு அவுளோ சுத்தணு அப்பதா அது வேல்யூவா இருக்கூ ஏன்னா இப்ப போனா இப்போ ஒரு எடத்துக்கு போனா அங்கேயே ஸ்டே பண்ணி அங்க எல்லாம் என்னென்ன இருக்கோ அத அதெல்லாம் மொத்தமா சுத்தி பாத்து அப்புறோ தா நெக்ஸ்ட் ஏரியாக்கு போணு
ஆ
ஆ இல்லைன்னா வேஸ்ட்டு ஏன்னா இப்ப போயிட்டு சும்மா அங்கே போயிட்டு வந்தோ அப்டி சொல்லி பேர் மட்டு இருக்க கூடாது அங்க என்ன பாத்தோ அதெல்லாம் ஞாபகமா இருக்கனு அப்பதா நல்லா ருக்கூ அதுக்குதா சுத்தி பாக்க போறது சும்மா டிராவல் மட்டு பண்ணிட்டு திரும்ப வருது வந்து வேஸ்ட் அது எதுக்குமே
ஒருத்தங்கிட்ட சொல்லறது கூட இப்படிடா போயிருந்தோ இத பாத்தோ அத பாத்தோ‌ நீங்க கூட அப்றொ ட்ரை பண்ணி பாருங்கல்லா போங்க அப்டின்னு சொல்லணு
ஆமா சும்மா கேரளா போனோ ஊட்டி போனோ மூணாறுக்கு போனோ அப்டின்லா இருக்க கூடாது அங்கே போனோ கேரளா போனோ எலிஃபண்ட பாத்தோ போட்டிங் போனோ அலப்பி போனோ
நா கொடைக்கானல்க்கு கூட போயிட்டு அங்க ஃபேமஸா க்குற குணா கொகைய பாக்கவே இல்ல
ம் அதெல்லா வேஸ்டு தான அங்க போன எல்லா பாத்துட்டு தான வரணு வரணு
க்குது மேலே இருக்குதுன்னு சொல்லிட்டே நாங்க மலை மேல தா ஏறி போய் நின்னுட்டு பஸ் ல பஸ்ஸ ஒடனே நிறுத்திட்டாங்க போய் பாத்துட்டு வாங்கன்னு நெறைய பேரு உடனே போங்கடாப்பா அது சாப்பாடு டைமா கொஞ்சோ சாப் பாடு கூட சாப்பில பட் எல்லாரு டயடா ஆயிட்டு உக்காண்டாங்க அட போங்கடப்பா யாரு போய் பாக்குறாங்களோ பாருங்கன்னு எங்க ஃபே ஆ அக்காங்க மாமாங்க ல்லா போய் பாத்தாங்கள செரி நாமளு போனு மேல வேணானு நா போகல நின்னுட்டே அப்பறமா இன்னு எ எ தங்க ச்சிங்க கூட ல்லா நின்னுட்டே அவுங்க எல்லா போய் பாத்துட்டு வந்து இப்டி நல்லா இருக்குது நாங்கல்லா கத்திட்டு வந்தோ அப்டியெல்லா சொல்லிட்டு இருந்தாங்க
நீங்க போலயா
இல்ல நா போல அது மேல இருக்குன்னு சொன்னனால அய்யோ என்னால முடில கால் எல்லா வலி வந்துச்சு எங்கேயாச்சு போனதா எப்டியோ ஆயிடுது ஒடம்பே
ஆமா ஒங்களோ ஒடம்பு செட் ஆவாது அது வர்ஸ்
நெப்தா ஆமா குளிர் வேல அங்கே
ஆ
எனக்கு கொஞ்ச நாளே ஜலதோஷல்லா புடிச்சுக்கு அங்க போயி ரொம்ப குளிரு எப்டியே ஆயிச்சு
ம்
ஆனா சூப்பரா இருந்துச்சு போனது ந்த வந்த மெமரிஸ் எல்லா மறக்க முடியாத நல்லா இருந்துச்சு ஆனா ஃபுல்டே நெறைய டிரராவல் தா பண்ணோ நா அந்த பஸ்லயே ஆ பஸ்ல போபோது மட்டு ட நெறைய டிராவல் பண்ணோ எனக்கு பஸ்சு செட் ஆகாது வாமிட் வர மாரி யே ஆயிடு நா தூங்கிட்டே வந்துடு வந்துட்டுந்தே கொஞ்ச கொஞ்சமா பாத்தே அவ்ளோதா ஆ கொடைக்கானல்லா நல்லா இருந்துச்சி சாக் லேட் கூட அங்க நல்லா இருந்துச்சுனா ஃபே ஃபேமஸ் மாரி டிசைன் டி டிசைன் நல்லா இருந்துச்ச சாக்லேட்டு நானு வாங்கிட்டு வந்தே அங்கேருந்து
ம் நாங்களு சின்ன வயசுல கா நாகூர் போனோ சின்ன வயசு இருக்கு போது அப்ப எனக்கு கார் செட்டா ஆகாது ஆமா நா சின்ன வயசுல இருந்து கார் செட் டாகது அதா கார்லயே போனதில்ல அப்பறமா அந்த காரு இதுலதா இப்பதைக்கு ஃபில்லா ருக் கே
அ
இப்போதைக்கு வந்து கால் ஓட்டுறேல ஓட்டி ஓட்டி ஓட்டி அப்டியே பழகிடுச்சு லைச்சன்ஸ்லா வச்சிருக்கே எல்லா இருக்கு நானே போய்ட்டுக்கிறே இப்போதைக்கு கேரளா வரையு நானே ஓட்டிடுவே ஓட்டணு சொல்லி கூட சொன்னா
அப்டிங்களா சேரிங்
போயிது அ கேப் எல்லா போவே எல்லாருக்கு இது பண்ணுவே நல்லா சுத்துவே இன்னு சுத்துறது இருக்கு பாக்கி நெறைய பிளான்ஸு அதுவு போணு
செரிங்க தோழா நம்ம குறித்த நேரம் முடிந்து விட்டது உங்களிடம் பேசுயது மிகவு மகிழ் ச்சி மீண்டும் சந்திக்கலாம் நன்றி
வணக்கம்
வணக்